ஹலோ ஆ சார் நல்லாருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேங்க மேடம் சொல்லுங்க மேடம்
அப்றங் சார் எல்லா லீவ் உட்டு ஸ்கூலுக்கல்லா அம்ச்சிட்டி உட்டுட்டீங்களா
ஆமாங் மேடம் நம்ம பையனுக்கு இன்னக்கிதா ஸ்கூலுங்க அனுப்பி உட்டாச்சி நேத்து வரைக்கும் பாத்தீங்க னா அழுதுட்டுருந்தா ஸ்கூலுக்கு போமாட்ட பண்ண மாட்ட அப்டின்னு
சேரிங்க சார்
சரி லீவ் ல எதுனா ஆச்சுங்ளா
ஆ செரிங் சார் எங்க
ஒரு இதா இருந்தது ஆ போறதுக்கு ஒரு கஷ்டமா இருந்ச்சு அப்றம் அப்டி இப்டின்னு சொல்லி அது இத சொல்லி அவர அனுப்புறதுக்குள்ள போதும்போதுன் ஆயிடுச்சுங்க
அப்டிங்ளா சார் எங்க வீட்டு பக்கத்
அ நம்ம ரெடி பண்ணி அனுப்பியாச்சு ஸ்கூலுக்கும் கொண்டு போயாச்சு ச்சுங்க ஊருக் கொண்டு போன எடத்துல அந்த புதுசாக எல் கே ஜி ப்ரீ கே ஜி இருக்குல்லைங்களா அந்த பசங்களா அழுகுறத பாத்துக்கு இவுருக்கு ஃபேசு மாறுது அடடடா அழுதுற போறாநேன்ட்டு அப்புறம் கொண்டு போய் அப்டியே சிரிச்சுட்டே பாருப்பா உன்ன மாரி எல்லா குட் பாய் இல்லாம பேட் பாய் மாரி அழுகுறாங்கனு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் வுட்டுட்டு வந்தங்க
சேரிங் சார் சேரிங் சார்
ரெண்டு மாசங்கழிச்சு அவுங்களுக்கு போறதுக்கு சங்கட்டமா இருக்கு
அத விடுற உங்களுக்கூ சங்கடமா இருக்கா
இல்லிலிங்க ப்பாவும் ஜா ஜாலியா இருந்துது செரி இனி அப்புறம் அவுங்க மறுபடியும் அவுங்க படிச்சாதான அவுங்களுக்கு ஜாலி
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா செரி எங்க வீட்டு பக்கத்துல அப்டிதாங்க சின்ன பிள்ளைகளா உருண்டு ரோட்லயே உ உருண்டு அழுகுதுங் சார் ரொம்ப கஷ்டமாயிருச்சி பாக்குற எங்களுக்கு போம்மாட்ட போம்மாட்ட வே னல்லா வந்துருச்சிங்க
அதுவு ரெண்டு நாளுங்க ரெண்டு நாளு
அ ஐயோ அழு அழுதுகுட் தேம்பி தேம்பி அந்த போட்ருந்த மூஞ்சில பவுட்ருல்லாம் போயிருச்சிங்க அந்த புள்ளைக்கி போட்டு மண்ணலையே உருளுது அவுங்க அம்மா எ எடுத்து ரெண்டு அடி வெச்சு தி அம்ச்சு வுட்டாங்க அவுங்க அப்பா அடிக்காத புள்ளய அடிக்காதன்றுந்தாரு அப்பறம் செரி அப்புறம் அடிச்சாதா அடம்ப் வேன்ல எட்டி எட்டி பாத்து அழுதுகிட்டே போகுதுங்க செரி அதுதான் செரி உங்க ஞாபகம் வந்துச்சுங்க செரி தம்பிகளைல்லா அம்ச்சுட்டீங்ளா அப்டின்னு அதுதா கேட்டங்க
ம் இல்ல அதான் ப அதான நேத்து வரைக்கு அழுதுட்டு போமாட் ட போமாட்ட போமாட்ட ல அப்பற அவர அப்டி இப்டின் சொல்லிட் டு ஒரு வெளியில கூட்டிட்டு போய் ரவுண்டுல்லா அடிச்ட்டு வந்டு நைட்டு அவர் மைண்டு மாத்தி
கால்ல கெளப்பி வச்சி நானே போட்டங்க அப்பறம் பீஸு தா ஆ ஜாஸ்தியா இருந்ச்சு கவர்மெண்டு இப்பதா அனௌன்ஸ்மென்ட் போ போட்ருக்காங்க இவ்ளோதா பைன்ஜாயிரோ அந்த மாரி ஆகஸ்ட் சாத்தியமா இல்லையான் தெரிலீங்க
ஆ செரி தெ ஆமாங்க கொழந்தைகளுக் கட்டிட்டீங்கள சார் அ ரொம்ப ரேட்டாதா இருக்கும் புள்ளைங்ளா
ஆமாங்க மேடம் நா சேத்தி இப்ப சேத்தி விட்ட ஸ்கூல்ல நாப்பதாயிர ரூவாங்க மேடம்
ங்கய எந்த கிளாஸ்குங் சார்
யூ கே ஜி க்குங்க மேடம் ஆனா இப்ப கவர்மெண்டு போட்டதே பாத்தீங்கன்னா பிளஸ் டூ வரைக்குமே முப்பதாயிரந்தா போட்ருக்காங்க பட் இது வந்து ச நடைமுறையில சாத்தியமாகுமானு தெரியல அ எப்புடின் பாத்தாதா தெரியு ஏன்னா வந்துட்டு அஞ்சாந்தேதிதா எனக்கு ஸ்கூல் இன்னைக்கே மேக்சிமம் நெறைய ஸ்கூல் ஓபன் ஆயிருச்சு நாலாந் தேதி சோ அஞ்சாந் தேதிக்குள்ளதா கவுர்மெண்டு குடுக்க சொல்லியிருக்காங்க இனி அது பலக வேற அறிவிஷ்ட்டாங்க
அது அறிவிஷ்ட்டாங்க சார் ஆனா பாத்தீங்ளா இப்ப ப்ரைவேட் யாருமே எல்லாருமே சேந்து வழக் க்கு தொடரர்தா போட்ருக்காங்க சார் அவங்க இதெல்லா காட்ட மாட்டாங்களாமாங்க சார் காட்ட மாட்டோ அதனால செரி எல்லா ப்ரைவேட்டு சேந்து ஒ வழக்கு பதிவ்
அது பண்ணணு மேடம் ப பல பண்ணுவாங்க பண்ணாங்கன்னா அரசு அவுங்களுக்கு அப்புறோ லைசென்ஸ் கேன்சல் பண்ணிடுவாங்கள இல்லைங்ளா ஏனா அவரு அ குறிப்பிட்டு ஒரு இவ்ளோ தா அமௌண்டு வாங்கணுனு சொல்லிருக்காங்க நீங்க எல் கே ஜி யூ கே ஜி ப்ரீ கே ஜிக்கு என்னங்க சொல்ல தர போறாங்க
ம் ஆமாங் சார்
அந்த ஒரு இது வேணு இல்லைங்களா ஏன்னா இப்ப நா பாத்தீங்னா அ போன போன வருஷ வேற ஸ்கூல்ல வுட்டுருந்தாங்க அவுங்க பாத்தீங்கன்னா எழுவதாயி ரூவா வாங்கனாங்க எல் கே ஜிக்கு எழுவதாயிரூபாக்கு என்னங்க சொல்ல போறாங்க அவுங்க இதாவ்து பரவால்ல இன்னொரு இன்னு சுலோச இன்னு சில ஸ்கூல்ல பாத்தீங் ஏனா ரெண்டு லட்ச ரூபா வரைக்கு வாங்குறங் மேடம்
அதுதாங் சார் ஜூன் மாச வந்தாலே பேரன்ஸுகுளுக்குலா யமா இருக்கு
அதாவ்து அப்றோ அ ப்ரைவேட்டு ஸ்கூல்ல எஜூ கேசன் ருக்குன் சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க பட் அவுங்க கிட்ட போய் பாத்தீங்கன்னா அந்த ஒரு வருஷோ கழிச்சு தா தெரியிது ஆ அவுங்க இப்படி இந் இந்தளவு
சார் சில ஸ்கூல்லங் சார் பேரன்ஸ பாத்தா மட்டுந்தா கொழந்தைங்க கிட்ட இங்கிலீஷ்லே பே சுறாங்க சார் நம்ம வந்து கொழந்திங்க நல்லா இங்கிலீஸ்ல பேசணு அந்த மாரிதாங் சார் விட்றோ பேரண்ஸ பாத்தா மட்டுந்தா பேசுறாங்க சார் அது அதுகளுக் ஒண்ணு புரியறதில்லைங்க பப்பப் பான் டு கிட்டுதா நிக்குதுக இவங்க வந்து நம்ம முன்னாடி மட்டுந்தா அத பண்றாங்களே தவிர பின்னாடி வந்து ஃபுல் அண் ஃபுல் தமிழ்ல தா டீச் பண்றாங்க போல சார்
ம் அதுதாங்க சொல்ற
அது கொழந்திங்க ஒரு நாலு வார்த்த சேந்த மாதிரி கூடி சொல்ல மாட்டேங்குதுக
அது ஓகே அது ஓகேங்க இப்போய் இவங்க ப்ரைவேட்லா ச சேந்து ஸ்ட்ரைக் பண்ண போ றாங்களா
வழக்கு வழக்கு இது
வழக்கு பதிவு பண் ணுங்க மேடம் வழக் பதிவு பண்ணா யாரு சைடு இது பண்ணுவாங்க கவ்ர்மெண் சைடு தா கவ்ர்மெண் போட்ட ரூல்ஸ்க்கு மேல நீங்க அவுங்க எப்புடி அவுங்க ப பண்ண முடியு இத்தனை வர்ஷமா சம்பார்ச்சித் தா இருக்காங்க எத்தன வர்ஷோ கவுர்மெண்ட்டுருந்தத கவுர்மெண்ட்ல யாருமே வந்து இந்த மாரி ஒரு இவ்வளதா இருக்கிற்த நிர்ணயம் பண்ணலையே எந்த ஒரு ஆட்சிலியு ஏன்னா அது வந்து அப்படி பண்ணிட்டாங்க அந்த நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க எங்களுக்கு இவ்வளோ அமௌண்டு குடுத்துருங்கன்னு வாங்கியிருப்பாங்க இப்போ வந்து இந்த மாரி ஆச்சிதாங்க இருக்குனு ஏனா கொஞ்ச நல்லாருக்கு ப்ரைவேட் ஸ்கூல்ல உற்ற பேரன்ஸுக்கு கொஞ்ச அந்த நெறய கடன் வாங்க மாட்டாங்க அத கொஞ்ச இவள இருந்தா போதுன் நினைச்
இந்த மே ஜூன் வந்தாலே அங்க வாங்கணு இங்க வாங்கணு இது பண்ணனு அத பண்ணனு இ தொட்டதுக்கல்லா செலவு தானாங் சர் புக்ஸஸு வாங்கணு பேக் வாங்ணு வாட்ர பாட் அல் வாங்கணு மொதல்ல பீஸ் கட்டோணு அதுக்கே ஒரு பெரிய அமோண்ட்டு ஒதுக்கி வெக்க வேண்டிதா இருக்கு
ஆமாங்க ந த அது இந்த மரி இதுல் இதுதா நார் மல் ரேட்டுங்க பதனஞ்சு யூ கேஜி டூ ஏ ப்ரீ கேஜிலேந்து யூ கேஜிக் வந்து ஃபிப்டீன் தௌசண் ஃபில் போட்ருக்காங்க அதர்க்கு நார்மலான ரேட்டு அத அந்த மாரிதா வாங்கணு
அத விட்டு போட்டு இவ்ளோ வேணு அத போக அவுங்களுக்கு பஸ் சார்ஜஸ் தனியா குடுக்கணு அதுலயு சில ஸ்கூல்ல இப்ப வந்து பாத்தீங்கனா பஸ்ஸுக்கு வந்து ஒவ்வொரு கொழந்தைகளுக்கு ரெண்டாயர்த்தி ஐநூறுலேந்து மூணா ஆயர்வா வரே மூணாயிரொ நாலாயர வரக்கு ஒவ்வொரு ஸ்கூல்ல ஏத்திருக்காங்க ஒரு ப ஒரு இதுக்கு ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டுக்கு
அப்டிங்ளா சர் அதுதாங் சர் இதுலே நல்லா சம்பாரிக்கிறாங்க உம்
இதல வேற கவுர்மெண்ட்டு இந்த வே இந்த இதா அவுங்குள்தே அவுங்கனால அவுங்ள இது பண்ணிக்க முடிய மாட்டேங்குது பிரைவேட் ஸ்கூல்லி எல்லா கோர்மெண்ட் என்ன சொல்லிருமோ என்ன சொல்லிருமோ ஏது சொல்லிருமோ அதே இது பண்ணி டக்குனு அவங்க பீஸ்சல்லா இது பண்ணி முடுஷ்ட்டாங்க இது வந்த ஒன் னி எத்தன ஸ்கூல் வந்து அதுக்கே ஃபா ஃபாலோ பண்ணுவாங்க தெரியாது எத்தன ஸ்கூல் வ அந்து கலைட்ராபீஸ் க அவுங்க போடு போடு வெளிய வெச்சிருவாங்க உள்ள என்னா பண்றாங்கன் தெரியாது உ அ வெளிய வெச்சிட்டு உள்ள வேற மாரி வாங்கலா இதலா வந்தா கரட்டா ப்ராப்பரா பாக்கறக்கு ஒரு சிஸ்டம் எடுத்தாங்னா நல்லாருக்கு
ஆமாங்சர்
கூலா ப்ரைவேட் ஸ்கூல பொறுத்தவரி இப்ப கவுர்மெண் ஸ்கூல் எப்புடி டோட்டல் தமிழ்நாடு கவர்மெண் ஸ்கூல்ல இவள்தா பீசு ஓகே ஃப்ரீ எஜிகேஷன் ஓகே அத ஊட்ருங்க கவுர்மெண்ட்டு ஃப்ரீயா குடுக்குறாங்க உங்ளுக்கு பயின்ஞ்சாயிர்வா போத்து உங்கனால இவ்ளோ பண்ண முடியாது அதுக்கு மேல உங்குளுக்கு எதுக்கு காசு
ஆமாங் சர் இவ்ளோ வாங்குறாங்க சர் இப்ப எனக் தெரிஞ்ச ஃப்ரெண்டோட கொழந்த பாத்தீங்கனா பிரைவேட் ஸ்கூல்லிங் சர் அ எங்க கொழந்த சாப்ட்டா பாத்ரூம் போயிருன் சொல்லிஸ் கொழந்திய சாப் ஆப்புட உட்றதுல்லைங் சர் ஸ்நேக்ஸ் கு குடுத்தா அந்த கொழந்த அத ரிட்டன் பண்ணிடுது கொண்டு வந்துர்துங் ச ஏம்மா சாப்புட மாட்டேங்கிறீங்க கேட்டா வந்துட்டு டீச்சர் சாப்ட குடாதுன் சொல்றாங்க ஆயம்மா சாப்ட குடாதுன் சொல்றாங்க அப்டின்ட்டு வந்து கொழந்தைங்க நம்மட்ட கம்ளைண் பண்றாங்க சர் அப்றம் பாத்திங்னா ஆயி பாத்ரூம் வருது அப்டின் சொன்னா கூட்டிட் போறத் இல்ல பொலை சர் செரியா அப்ற அவங்க எங்க ப ஃப்ரெண்டு போய் நல்லா சத்த போட்டு உட்டாங்க எதுக்கு நீங்க கொழந்தைகளுக் குடுக்ற சாப்ட விட மாட்டேங்கிறிங்க அப்ற வந்துட்டு பாத்ரூம் கர்ட்டா இது பண்றதுல கர்ட்டா கூட்டிட் போனா அந்த பேண்டீஸ்ல கர்ட்டா போட்டு உட்றதில்லைங் சர் ஏனோ தானோன்டு போட் போற்றாங்க ஈரமா இருந்தா நம்ம ஒரு செட்டு ட்ரெஸ் சேக்ஸ்ட வெச்சி உ குடுத்தம்னா அதியு கர்ட்டா அவுங்க மாத்தி உட்றதில்லைங் சர் அன்னக்கி கொழந்த அந்த ஈரத்துலே வ வர்துங்க அப்றங்கு அடுத்த நாள் பே அவுங்க வந்து நல்லா சத் தம் போட்டு வுட்டுட்டாங்க நீங்க இந்த மேரி இருந்தீங்னா நாங்க வந்து மாத்திருவோ அப்டின்ற மேரி எல்லா சொல்லிட்டு வந்திருக் காங்க அதுதாங்க வாங்கற ஃபீஸ் அல்லா அவ்ளோ அவ்ளோ வா ங்கறாங்க கர்ட்டா கொழந்தைகள கேர் பண்றதில்லைங்க அப்ற வந்து நம்மகிட்டியே சொல்றதுங் சார் நீங்க ரெண்டு நேர ஸ்நாக்ஸ் குடுத்து வுடாதீங்க ஒரு நேர குடுத்தூடுங்க அந்த ஒரு நேரையுங் கூடியேந் கொழந்தைகள சாப்ட விட்றது இல்லைங் சார் அதுக பாவ அ எ நாலு மணிக்கு வந்து அப்ற நாலு மணிக்கு என்னங் சார் சாப்டு மதியமா சாப்ட்டுச்சுகன்னா அதுக்கப்புறோ என்ன சாப்டுங்க கொழந்தைக தான சார் அது வந் து அவங்க கரெக்டா இது பண்றதில்லைங்க சார் ஆனா முன்னாடி அமௌண்ட் மட்டு வாங்கும்போது எத்தன நாளா சக்கர மாரி பேசுறாங்க சார் அ நாங்க அப்டி பாத்துப்போ இப் டி பத்தும் கிளாஸ்க்கு மூணு ஆயமா வச்சிருக்கறோ அந்த மாரிலா சொல்லிக்கிறாங்க சார் ஆனா இந்த மாரிதா உள்ள பண்ணிட்ருக்காங்க
அப்டிதாங்க அ வந்து ஆரம்பத்துல அப்டி இருக்கு போய் ஏமாந்து சேத்திடுவாங்க அப்பறோ சேத்தனதுக்கப்பறோ அப்புற ஒரு ரெண்டு மூணு மாசத்துல அத பத்தி தெரியு மற்ற அந்த எட நாள்ல வேற ஸூகூல் போ முடியாது அப்றோ அடுத்த ஒரு ஒரு வருஷ நீங்க வெயிட் பண்ணி அப்ரோ அடுத்த ஸ்கூலுக்கு போ போதா அவுங்களுக்கு அது இத பத்தி தெரியு மத்த எத்தன பேரு அ ஸ்கூல் பத்தி வந்து ஃபீட்பேக் குடுப்பாங்க இது நல்லா இல்லைங்க ஸ்கூல்ல ஏன்டா சேத்தனோனு ஆயி போச்
ஆமாங் சார் நம்ம குடுத்துட்டம்னா நம்ம கொழந்தைய ஃபியூச்சர் என்னாகுன்ற ஒரு பய தாங் சார் ஏதாவது ரீமார்க் பண்ணி உட்ருவாங்களா ன்ற ஒரு இது தானங் சார் அந்த ஒரு பயத்துனாலதா எதுமே சொல்ல முடியாம இது பண்றாங்க
என்ன பொறுத்தவரையு கொ கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து நல்லா டீச்சிங் கோச்சிங் இருந்துச்சின்னா போதுங்க மக்கள் யாருமே பிரைவேட் ஸ்கூல் போ மாட்டாங்க இப்ப இவங்க நம்ம விஜய் சார் வந் துருக்காரு அவரு எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்லா பண்ணி குடுத்தாருன்னா நல்ல எஜுகேஷன்னு நல்லா பண்ணி விட்ருந்தாருன்னா நறைய பேரு வந்து பாருங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட்ருவாங்க அது என்னங்க என்னமோ ஒரு தோணுது இவர் அந்த அளவுக்கு ஸ்கூலுக்கு அ எஜிக் கேஷனுக்குலா அவ்ளோ இம்பார்ட்டன்ட் குடுப்பாரு இந்த மாரி பாக்கலா இருங்க இன்னொயொரு நாலு வருசோ அஞ்சு வருஷ இருக்குல்ல முழுசா அவருக்கு பாப்போ
சரிங் சார் சரி அப் பாக்லாங் சார் கூப்றங் சார்
வேற வேற என்ன டவுட் இருக்குங்களா
அதுதாங் சார் ஏனா அழுதுட்டு போனாப்படிங்களா என்னன்னு கேக்கதாங் சார் கூப்
ஆ பாருங்க எது பேசி எது எ எதோ பேசி எதுக்கோ போயிட்டோ இல்லைங்களா
ஆமாங் சார் ஆமாங் சார் ஆ சேரிங் சார் சேரிங் சார் கூப்ற சார்
ஓகே